ந ந உட்காந்துட்டுருக்கேன் சமைச்சேன் ரெஸ்ட் எடுத்துக்ட்டுருக்கேன் வெயில் ரொம்ப இருக்குது நீ என்ன பண்ற
நானும் சமைக்கதான் போறேன் நான் எனக்கு ஸ்பெஷல் ஆான ரெசிபி ச ஒரே வீட்டுல
பரவால்லையே நான் வரட்டுமா என்ன ஸ்பெஷல்
வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க பரோட்டாவும் செட்டிநாடு சிக்கனும்
அய்யோ சமதான் பரோட்டா வீட்லயே செய்வியா
உம் செமையா இருக்கும் சாப்ப டவர் கோ
பார்றா பரோட்டா மாஸ்ட்ரோ
ஆக்சுவலி ஒரு ஹோட்டல் இருக்கு நாங்க போனோம் ரெசார்ட் மாரி ஸ்டே பன்ன அங்க அந்த ரெசிபியே சொல்லி கொடுத்தாங்க
ம் ஓ சொல் அங்கயே கேட்டு வந்துட்ட சொல்லிலாம் தருவாங்களா அந்த மாதிரி ஹோட்டல்ல
து ஆக்சுவலா நம்ம ஸ்டே பண்ணிருப்போம்ல
ஆமா
கிட்ட கேட்டா அவரு அவ்ளோ சூப்பரா சொல்லி குடுத்தாரு
பரவாயில்ல நானு யூடியூப்ல பாத்திருக்கே இந்த மாரி சொல்லிகுடு ப்பங்க அப்டின்னு இது உண்மையதா சொல்றாங்களா இல்ல சும்மா சொல்றாங்களான்னு தெரியல அந்த மாதிரிலா சொல்லி கொடுத்தா அவங்ளோட சீ இதுவாகடுமே பரவாயல அதலா சொல்லி தருவாங்களா
ஆஹ் ஒருசுக்கு வந்து சொல்லி தராங்க ஒரு சில பேர் தா வந்து சொல்லி
உம் பரவாயில்ல சூப்பரு அப்டி என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லி போடா நானு ட்ரை பண்றே ஏன்னா நானு ட்ரை பண்ணிருக்கே சப்பாத்தி மாதிரிதா வருது தவிர்த்து
உம் ஆக்சுவலி வந்து நம்ம பரோட்டா போறான்னு வச்சுக்கோங்களே மெயினா வந்து மாவு பெசயரோல அதா ரொம்ப இம்பார்ட்டன் அது இல்லாம நம்ம மாவு சூஸ் பண்றது இருக்கு மைதா ஆஹ் மைதா தா மைதாலே வந்து கொஞ்சம் குவாலிட்டியானதா வாங்கினா அவ்வளோ நல்லாருக்கு ஆக்சுவலி லூஸ்ல அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாரி பிரிச்சதுல வாங்க கூடாது நம்ம
கள்ளப்பட எதாவ இருக்கு நல்லா இருக்கதுல கோதுமை மிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்ன
கோதுமையை மிக்ஸ் பண்றாங்க கான்ஃ கான்பிலர் உம் ரேட்டு கம்மி இல்ல அதையுமே மிக்ஸ் பண்ணிடுறாங்க
க கரெக்ட் நீ சொல்ற மாதிரி உம் நல்ல பியோர் மைதா மவுல வரும் போல இருக்கு
உம் நல்ல ஃலப் ஃபியா வருது நம்ப ஆக்சுவலா எப்டி ரெசிபி சொல் ட்டு நா வச்சுக்கோங்களே ஆஹ் நம்ம மைதா வந்து ஹாஃப் கே ஜி எடுத்துக்கிறோனா கண்டிப்பா ஹாஃப் கே ஜிக்கு ஒரு எஃகு போட்டே ஆகணு
அந்த ஸ்மெல் வராதா
இல்ல வரா து
ஓ நா அதா கேக்கணு நினச்சேன் எஃகு போடுவாங்கல்ல ஆஹ்
உம் எஃகு போட்டா அதான் அந்த ஃப்ளேவரே மை பரோட்டாக்கு ஃப்ளேவரே அதுதான் மெயினா நம்ப அது ஸ்மெல்லுன்னு சொல்றோம்ல அதுதான் ஃப்ளேவரே உம் உம் ஆ அரை கிலோவுக்கு போட்டுக்கிட்டு லைட்டா சக்கரை கொஞ்சூண்டு உப்பு
உம்
இந்த ஆக்ச்சுலா சக்கரை யும் உப்பு ஆம் முட்ட இது மூணத்தியு எண்ணெயில லைட்டா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணு நல்லா
சரி
பெரிய பாத்தரமா எடுத்துகலாம் இல்ல நம்மளோட சிங் இது இருக்குல கிச்சன் டாப்பு அதுல கூட போட்டு நல்லா ஆஹ் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுல போட்டுக்கலாம் அந்த மாவ ஆஃப் கேஜி மாவயும் போட் கொட்டிட்டு நடுவுல ஒரு ஹோல் மாரி பண்ணி நம்ம சின்ன புள்ளைலா விளயாண்ட்டுயிருப்போம்ல ஹோல் மாரிலாம் செஞ்சு அதுல போட்டுக்கணு போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டிதான் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நம்பளால எந்த அளவுக்கு அந்த டோவ நல்லா சாஃப்ட்டா இழுத் து இழுத்து இழுத்து இழுத்து எவ்ளோ நேரம் முடியுமா அவ்ளோ நேரம் பெசைலாம்
ரொம்ப கஷ்டொல்ல அங்கதான் இதுவே இருக்கு கரெக்ட் நீ சொல்ற மாதிரி அங் கதா ச இதுவே ட்ரிக்கே அங்கதா இருக்கு போல இருக் எல்ல கை வலிக்காதா ரொம்ப நேரம் பாவுமா
நல்லா டேஸ்டா சாப்புணுல்ல நம் ப அதனால உம் நல்லா இழுத்து இழுத்து பெசஞ்சிட்டு இட்லி பாத் துணி இருக்குல நம்மளோடது அத போட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊர ஊர வச்சிட்ணும் அந்த மாவ
ஃபோர் அவர்ஸ்ஸா
ஆமா அப்பதான் மாவு நல்லா ஊர்னாதான் நல்லா இருக்கு
அப்ப நைட் பண்ணனுனா நம்ம ஈவினிங் பண்ணுமா மார்னிங்லாம் பண்லனா கொஞ் உம் இன்னும் கஷ்டம் போலருக்கு
கரெக்ட்
இயர்லி மார்னிங் எழுந்திச்சி இத பண்ணி வச்சதா நம்ம கரெக்ட் டைமுக்கு எழுந்து செய்ய முடியும்
ஆ கரெக்டா சொல்லிட்டீங்க
ம் ஓகே ஓகே
ஆமா நல்லா ஊறிடுச்சுனு வச்சுக்கோங்களே இப்ப நீங்க வந்து ஆக்சுவலா அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறீங்கன்னா கால் லிட்டராச்சும் அதுக்கு எண்ண கண்டிப்பா வேணும்
அப்பாடா ம் ம் ஓ செரி செரி ஆமா
ஆ ஊறிடுச்சுனு வச்சுக்கோங்களே அதுக்கப்பறோ அந்த மாவ பார்ட்டிஷனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அரை கிலோ மைதால போடுறோம்னா நமக்கு ஒரு பத்துலெந்து பன்னெண்டு பரோட்
ரொம்ப கம்மியா கெடைக்குது நா ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா ரொம்ப கம்மியா கிடைக்குது கரெக்ட்
ஆ ஆமா
கம்மி தானே கிடைக்கும் ஆ கடைக்குதும் அரை கிலோல எத்தன போடலாம்
ஒரு பன்னென்டு வருன்னு வச்சுக்கோங்கள
அப்படியா
குட்டி குட்டியா பன்னெண்டு ஆ குட்டி குட்டியா பன்னெண்டு வரும் காரக்ட்டு அது பெசஞ்சு ஊறிடிச்சுனு வச்சுக்கோங்கள ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் மறுபடி அந்த மாவுக்கு இன்னோரு வேல இருக்கு
ஆ அப்டியா அது வேறயா பெரிய ப்ராசசா இருக்கும் போலருக்கே
கண்டிப்பா பெரிய பிராசஸ்தா அத ஊற வச்சி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தனி தனியா இப்ப பன்னெண்டா பிரிக்கிறோனா பன்னெண்டா எடுத்து அப்டியு ஒரு கையால அம்தி அம்தி ஒரு மாரி செ செய்வாங்கல்ல முட்ட முட்ட முட்டையா ஆ அத மாரி செஞ்சு அது து மேல எண்ண தடவி ஒரு ஹாஃப்னா ர் செட் பண்ணும்
ஐய்யயோ பொறுமை ரொம்ப பொறும வேணும் போலிருக்கே பரோட்டாக்கு சாப்பிடுறதுனா
ஆமா அதுக்குதா செல பேர் என்ன சொல்றாங்கன்னா இவ்ளோ நேர வெயிட் பண்றது அது
கடைல போய் ஆனா ஹெல்த்தி இல்ல ஆக் இதுல நம் வீட்ல செய்யிறத ஹெல்தி இல்ல ஏன்னா இவ்ளோ லிட்டர் எண்ண ஊற்றணுன்ற மைதா போணுன்ற மைதா ஃபர்ஸ்ட்டு ஹெல்தி இல்ல என்னிக்குன்னா ஒரு நாள் வீட்ல ட்ரை பண்ணப்பாக் நா வெள்ல வாங்கி சாப்புட்றத விட வீட்ல ஏன்னா பழைய எண்ண என்ன எண்ண ஊத்துறாங்கன்னு கடையில தெரியா து நம்ம சுத்தமா செய்வோ நல்ல புது எண்ணயா ஊத்துவோம்
ஆமா கரெக்ட் தான் உஹம் ம் அது மாரி அந்த பார்ட்டிஸ்ஷனா பிரிச்சு வச்சு வச்டா அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆய்டுமா அதுக்கப்பறோ மறுடி கொஞ்ச எண்ணெய் ஊத்தி ஊத்தி எவ்ளோக்கு நம்மளால மெலிசா தீத்த முடியமோ சப்பாத்தி தீதுவோல அத வச்சு தீத்திட்டு அடியில ஒரு கை அந்த மாவு புடிச்சிக்கணு தீத்திட்டு அத எடுத்து மேல ஒரு கை வெச்சிட்டு
நா பண்ணம் போது அது கிழிஞ்சிர்து அத மாரி நல் நல்லா நைசா பண்ணோ அப்டின்னா கொஞ்சொ ஓட்ட ஓ ட்ட விட்டுருது
து வந்து வருந்தா அந்த மாரி அது வந்து நம்ம என்னா பண்ணுனா அந்த எடத் த மாத்திக்கிட்டே இருப்போ நம்ப நம்ப என்ன பண்ணோ நானுமே நீங்க சொல்ற மார்தா அந்த தப்ப பண்ண கிழிஞ்சுதா போய்டு நம்ம புடிக்கிறோல்ல அத வந்து விசுறும்போது மேல ஒரு கை கீழ ஒரு வை அந்த எடத் த மாத் தி மாத்தி வெச்சி புடிக்கணு
ஓகே நா ரொம்போ ஹேண்டில் அது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற மாரி இருக்கு எனக்கு என்ன ரொம்ப கஷ்டொந்தா ஆனா பரோட்டா செய்ற ட்ரைலாம் பண்ணிருக்க செஞ்சிருக்க பண்ட்டு என்ன ஓரளவுக்கு ஓகேவாதா வந்துருக்கு நீங்க சொன்னமா முட்டல்லா போட்டதில்ல எண்ணெய்யெல்லா இவ்ளோவுல்லா ஊத்த மாட்ட ஊத்திருக்க பாதிதா ஊத்து நீங்க சொன்ன அளவுல பாதி ஊத்திருக்க அ ஸ் கிழிஞ்சிரு சொன்ன மாறி கிழிஞ்சிரு அதா எனக்கு
உம் அப்டியே கிழிஞ்சாலு நெக்ஸ்ட் டைம் என்னா தெரியுமா பண்றீங்க அப்டியே அத கீழ வச்சிட்டு அ கையால அந்த இதால சப்பாத்தி தீத்துவோல்ல அந்த கட்டைய வெச்சு தீத்திட்டே இருங்க மெல்லீஸ் சா எந்த அளவு தீட்ட முடியிதோ தீத்திட்டு கத் த்தி வெச்சி கோடு கோடு கோடா போட்டு உட்ருங்க குட்டி குட்டி கோடா
ஆ ஓகே ஓகே ஓகே உம் அந்த மாதிரி
அத மறுபடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எண்ண தடவி ஊற வெக்கணு
அய்யய்யோ அப்டியா உம் நா அந் இந்த ப்ராசஸ் நா பண்ண தில்ல ம் ஓகே ஓகே இந்த வெய் க்கிங்னா நா இவ்ளோ நேரொ வெய்ட் பண்ண வெக்க முடியாது
உம் அந்த எண்ணெயிலயே எவ்ளோ நேரொ அந்த மாவு ஊரு தோ அந்தளவுக் பரோட்டா சாஃப்ட்டா நல்லாருக்கு
அதுதா பரோட்டா வந்து அன்ஹெல்தி சாப் ட கூடாதுன்றாங்க புரிதா இப் இப்ப இவ்ளோ எண்ண ஊத்தி இந்த மாரி மா ஃபுல்லாவே மைதா மாவுன்னா என்ன பண்றது இப்பதா புரியிது இவ்ளொ எண்ணெய்னால் மெய்னா எண்ண தா அதுல அன்ஹெல்த்தின் சொ சொல்றாங்க போலருக்கு உம் அனா வேஸ்ட்டு
டேஸ்ட்டு நல்லாருக்கும் நபே இவ்ளோ எண்ண ஊத்ரோம்ல
ஆமா திரும்ப செய்யும்மோது டேஸ்ட்டூத்ரோம் டேஸ் ஸாட்
ஆ அதுவுமே ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு அதுலயு சொல்ற பாருங்க நம்ப அமுத்தீட்டு தீத்துவோமா அ ஒரு தீ ஜென்ட்லா ஃப்ரஸ் பண்ட்டு தோசகள் வெச்ட்டு அந் தோசக்குல் வந்து நல்லா கொஞ்ச காஞ்ருக்கணு காஞ்சதுக்கப்பறோ அந்த தோசக்கள்ள ஒரு ஸ்பூன் எண்ண மறுப்டி எடுத்து அந்த போரோட்டா போட்டுட்டு ரெண்டு சைடூ திருப்பி உட்டு வேக வெச் ச்சதுக்கு அப்றோ நெய்யி ஊத்தணூ இப்ப
நெய்யா பராட்டால நெய்யா ஊத்துவாங்க ஓ
சிக்கனுக்கூ இந்த நெய் போராட்டாக்கூ அவ்ளோ சூப்பராருக்கூ
ஊ பேர் என்ன நெய் பரோட்டா வா ஊம் ஓக்கே ஓக்கே ஓக்கே
ள ஒரு மனம்மாருக்கும்
இவ்வள எண்ண ஊத்தனது போதாதுன்னு நெய்வேற நல்ல ஒடம்பு நல்ல ஆரோக்யமாருக்கும் போலருக்கு
நம் வந்து எப் எப்பின்னா ஒரு மந்த்லி ட்வைஸ்ஸு இல்ல டூ மந்த் ஒன்ஸ்ஸு போதும் அவ்ளோ செஞ்சாலே
நா ரொம்ப இன்னு ரொம்ப வர்ஷ்ஷமே ஆய்டுச்ன்னா பாத்துக்க எனக் இது இந்த மாதிரி சரியா வராததுனால
உம் உம்
உம் இப்ப அந்த ரவுண்டு சொன்னல்ல இப் வந்து கத்தில போட்டுட்டு அப்றோ ஒன்னா சேத்து ரவுண்ட் பண்ணுவோ அந்த மா நீ சொல்ற வேற வேற மெத்தட்லாம் கூட சொல்லுவாங்க இப்படி நம்ம சாரி பளீட் பண்ற மடிப்பு மடிச்சு மடிச்சு பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பண்ணுவியா டா அந்த மாதிரி
ஆஹ் அது மாதிரி பண் முடியா என்னாயிடும் வெச்சுக்கோங்களன் கட் பண்ணும் போது நமக்கு ஒரு இவ் பண்ண வறு
ஆஹ் கரெக்ட் வராது பெருச ஆயிடும் ஆஹ் ஆமா ஆமா ஆமா இப்ப கட்டிங் தா து தா பண்ணுவாங்களோ கடல இப்படிதா கட் பண்ணுவாங்களா நீ
நா எதுக்காக கட் பண்ணிக்கலாம்னு சொன்னு வச்சுக்கோங்களே அவுங்க வந்து விச ரும்போது கிழியாது நமக்கு கிழிஞ்சிரு அந்த கிழியிற டைம்ல நம பண்ணிக்கலா
உம் உம் ஆனா ஓட்டல்ல வந்து மடிச்சு போட்டு தா பண்ணுவாங்க கரெக்டா செம பாஸ்ட் இல்ல
அவ்ங்க உம் அவ்ங்க வந்து டெய்லி பண்றாங்கல்ல நம்ம எ இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணும்போது எப்டி நமக்கு வரு
நல்லா வேகமா பண்ணுவாங்க நம்ம இவ்ளோ நேரம் டைம் எடுக்குறோம்ல இப்ப ஓட்டலயு இந்த ஊரு ப்ராசஸ் வந்து இருக்கு அக்கா ரொம்ப நேரம் ஊர வைப்பாங்க
மோஸ்ட் ஆப் த ஹோட்டல்ஸ்ல வந்து மார்ங் பரோட்டாவே இருக்காது பாத்துறிங்களா இல்லயா
நைட்டில் தா இருக்கும்ல ஆனா நைட்ல சாப்பிட கூடாதுன்றாங்
டைஜுஸனே ஆகா
ஆனா என்னனு பத் பத்தா எனக்கு சுத்தமா எனக்கு நா மட்டு இன்னைக்கு சேக்கிரிபைஸ் பண்ற மாதிரி ஆயிடு இந்த பரட்டை செசுன்னா சொல்ற மாரி எவ்ளோ இவ்வளவு மாவு கொட்டனாலும்வ்ளோ த்தணுனு தா வரும் ஒரு நால அரை கிலோ போட்ட கூட எனக்கு கஞ்சாதா எனக்கு வருது அது மாதிரி சொன்ன மாரி நானு அந்த மாரி போல் பண்ணுறில்ல அப்போ வந்து தடிப்பனா வந்துடும் அப்போ என்ன இருந்தால் கம்மியாக குவாடிட்டி கம்மியாக காட்டுது கொஞ்சோ ஹார்ட ஆயிடு என்னொடுது கேக்குது
ஆஹ் செரி நா எனக்கு வேல வந்துருச்சு
ஓ அப்டியா செரி செரி ஓகே ஓகே சரி நா ட்ரை பண்ணி சொல்றே நானு ம் சரி பாய் பாய்